ஆ எப்டி இருக்கீங்க
ஆ இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்க உங்க வாய்ஸ் கொஞ்சோ லோவா இருக்கு
இப்ப கேக்குதா
ஆ கேக்குது எ வாய்
ஆமா ஆ ஆ ஆடிய கெளம்பி வாங்க
ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்ளா வீட் ட்ல எல்லா நல்லாருக்காங்ளா
ஆ நல்லாருக்காங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டம்பா நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட சாப்ட என்ன கொழம்பு வச்சீங்க வீட்
இன்னைக்கா இன்னைக்கு வெஜ் ரைஸ்தா
ஓ வெஜிடபிள் ரைஸ் ரைஸா இங் ம் இங்க கொழம்பு மீன் கொழம்பு
க் ஓகே ஓக் ங்க எல்லாரு நல்லா இருக்காங்களா ஃபிஷ் கொழம்பா
ஆமா
ஓகே ஓகேப்பா செரி செரி சரிம் நம்ம எங்யாது டூர் போலாமா என்னப்பா மார்னிங்கே
லன்ச்சு வச்சிட்டீங் வச்சிருவீங்ளோ
இல்ல இல்ல இப்பதா அறுவி பண்ண பசங்கலா ஸ்கூல் போயினாங்க ஆ கால டிஃபன் கொடுத்தாச்சி ஆப்டூன் தா நா ரெடி பண்ண
ஓ ஓகே ஓகே ஓகே அவ்லிங் போயிருக்கீங்களா
எங்கம்மா
ட்ராவல் போயிருக்கீங்களா
ஆ ட்ராவல்னா எனக்கு ரொம்ப புடிக்கு எப் போமே போயிடு இயர்லி ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் போய்டுவோ நீங்க
ஆ நாங்களு இப்டிதா புடிக்கு எங்க வீட்லயு கூட்டு போயிடுவாங்க
ஆ இப்ப ரீசண்டா கூட ஊட்டி போய்ட்டு வந்தோ அ நெறைய போயிட்டு ஃபால்ஸ்லா பாத்துட்டு வந்தோ ஆ டூ டேஸ் ஸ்டே பண்ணோ கிளைமேட்டு சூப்பரா இருந்ச்சி நல்லா சில் கிளைமட்டா இருச்
ஆ இந் இந்த கிளைமேட்டு நல்லா இருக்கு இப்போ டூ த்ரீ மந்த்
இப்ப கொஞ்ச ரைனிங் டைமா இருக்கா கொஞ்ச அதனால நல்லா ரைனிங் இருந்துச்சு கொஞ்ச கொஞ்சோ அப்பற சடனா வெதர் சேன்ஞ்ச் ஆயிடு உண்மையா நல்லா
ம் அப் அப்பப்போ வெதர் வந்து சேன்ஞ்ச் ஆகுதே தெரியாம சேன்ஞ்ச் ஆயிட்டே இருக்கூ ஊட்டி பக்கத்துல தா இருக்கோ நாங்க அதனால ம் அதனால இங்யும் கொஞ்ச கிளைமேட் நல்லா இருக்கூ
செரி செரி இப்போ ரைனிங் டைமா இருக்கே அப்ப மழ அதிகமா இருக்கா
ஆ குளூரா இருக்கூ
ம் செரி செரி ஆனா மோஸ்ட்லி உங்களுக்கு எப்பவுமே குளிரா தான இருக்கு அந்த சைடுல
ம் ம் ஆமா ஆமா குளிராதா இருக்கூ
ம் நாங்க இந்த இயரே வந் து ஊட்டி போனோ கொடை க்கானல் போனோ ஏற்காடு போனோ நாங்க இயர்லி ஒரு டூ ஆர் த்ரீ ப்ளேஸ் போயிடுவோனாங்க
கார்ல பேயிருக்கீங்கல்ல என்ன
கார் க்கனால போயிட்டு ஒரு ரெண் நாள்
ம் பிரச்சன இருக்காது
ஆமாமா அது கொஞ்சோ வீட்ல நம்ம பொழுதுக்கு வேல பாத்துகிட்டு இருப்போ கொஞ்சோ வெளில போனா மைண்ட் கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆகு ஆமா லாஸ்ட் டைம் கொடைக்கானல் போனப் இப்ப ரொம்ப வெயில் தாங்க முடில ஏன்டா போனோனு போயிடுச்சு ஆமா ஆ செக் பண்ணிட்டு இப்பதா போனோ ஓ இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா வேஸ்ட்டு ரொம்ப ஒரு வெயிலான சிப் போகவே முடியல அந்த ட்ரீ அந்த என்ன பைன் ட்ரீயா எது பைன் ட்ரீயா அந்த சைடெல்லா உள்ள போயம்ல ஒரே ஹீட் அப்றோ சும்மா அதே கார்லயே உக்காந்துட்டு பாத்துட்டு பிளேஸ் சும்மா பாத்துட்டு அங்க அங்க போயிட்டு லன்ச மு திட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்ட்டுட்டு
ஓ ரொம்ப ஹீட்டா இருந்தா போனாலே வேஸ்ட் ஆயிரு
ஆமா நம்ம போர்ரதே அந்த சின்ன சுய அந்த மிஸ்ட்ல்லா கொஞ்சோ என்ஜாய் சொன்னனா
ம் ஆமா நேச்சுரலா யா ரசிக்கதா போ ம்
ஆமா ஆனா லாஸ்ட் இயர் எல்லாம் போனோ எனக்கு என்னமோ இந்த டைம் ஊட்டி போனதுதா கொஞ்சோ நல்லா இருந்துச்சு
ம் அ இந்த டைமுக்கு ஊட்டி அங்க பிளேஸ் வந்து நல்லா இருக்கு குள்ள
ஓ இது இது ஒருவேளை இதுதா எ சீசனா இந்த டைம்லதா அப்டி இருக்குமா
எப்வுமே அங்க அப்டிதா இருக்கும் சில டைம் மட்டு
ஏ சொல்றேனா நா இந்த ஜனவரி பிப்ரவரில ஒரு டைம் போயிருந்தோ ஊட்டி ஒரு நாள் நைட் நல்லா குளிரா இருந்ச் சி அடுத்த நாள் ல்லா கால்லா மூஞ்ல வெயில் அடிக்கிற அளவுக்கு சுல்லுன்னு அடிச்சிச்சி
அது எப்ப ஃவெதர் சேஞ்ச் ஆகும்னு தெரியாது நல்லா இருக்கற மாரிதா இருக்கூ அப்பறம் திடீர்னு நைட் மார்னிங் லன்ச் ல அ அது அடுத் த்த நாள் டே நைட் வந்து
அ ம் அந்த மார்கழி டைம்ல கூட எ ஏதோ பனி லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்களே செடி மேலை லா அப்டி இருந்துச்சா
ஆ ஆமாமா இருக்கூ இருக்கூ
ஆ கால்ல கால்ல இருக்குன்னு சொல்ட் டு லாஸ்ட் டைம் நியூஸ்ல கூட போ நெறைய பேர் ஏதோ ஒரு பிளேஸ்ல போயிட்டு கால கட்டியு அந்த பணிய செக் பண்றதுக்காகே போயலா நின்னுட்டு கூட்டமா இருந்துச்சு நியூஸ்ல போட்டா பாத்தே
ஆ ம்
பக்கத்ல இருக்கா அடிக்க டி போவீங்களா
இல்லல்லல்ல போகமாட்டோ ம்
சேரி அதுவே உங்களுக்கு கொஞ்சோ சுத்தி பக்கத்து ஆ இதுக்கெல்லா போவீங்க தானே ஆமா ஆ நீங்க அந்த சைடுனால உங்களுக்கு நெறைய ப்ளேசஸ் தெரிஞ்சிருக்குல்ல
ஆ தெரியு தெரியு நா எங்கேயு வீட்டு்லருந்து வெளிய போக மாட்டே பட் எங்க வீட்ல இருந்து எல்லார போவாங்க நா இந்த ஊட்டி பக்கமு போ மாட்டே ஆஹா அங்க பக்கத்துல இருக்க னால எனக் க்கு அவ்வளோவா ஈடுபாடு கெடையாது இங்க இருந்து வெளிய போனு
ஆயிடுச்சு ஆ அப்ப டூர்னா வேற எங்க போவீங்க நீ ங்க
நா கேரளா போறே
ஓ சூப்பர் சூப்பர் கேரளா நல்லா இருக்கு ஆமா ஆமா செரி செரி செ
ம் அங்க போயிருந்தோ த்ரீ டேஸ் ஆமா த்ரீ டேஸ் ட்ரிப் பண்ணிட்டு அது ஒரு விதமான ஜாலியா இருந்தது
ஆமா ஆமா அது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போனமா
ஆமா மூண் நாள் ஒவ்வொரு எடத்துக்கு கூட்டிட்டு போவாங்கல
ஆமா ஆமா ஆமா ம் நாங்கு லாஸ்ட் டைம் மூணார் போயிர்ந்தோ
ம் மூணாறு பெ ம்
அம் அப்புறம் இந்த போர்ட் ஹவுஸ்ல்லா போயிட்டு வந்தோ அதுவு அதுக்கு முன்னே கொச்சின் போனோ லாஸ்ட் டைமு ச இதெல்லா லாஸ்ட் டைம் போனது கொச்சினு மூணாற்லா போனோ க்ளைமேட்டுமே நல்லான்ச் போட் ஹவுஸ் ஒன் டே ஃபுல்லா ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ் டே கெளம்புற மாதிரி அங்க்யே எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங் க எல்லாத்துக்கு சேத்தா அமௌன் கட்ற மாரி நல்லா இருந்துச்சி
ம் எங்களுக்கு அப்பதா அரேஞ்ச் பண்ணிர்ந்தாங்க ஒன்ரெல்லா போனோ எங்
ஒ ஒண்டர்லா அ ஆமா ஆமா ஆமா ஆமா ஒண்டர்லாலா நல்லாருக்கு நானு போயிருக் சூப்பராஞ்சி ம் ம் லாஸ்ட் டைம் தா போனப்ப அ நா ஒரு ஹீரோயின் வ ந்தாங்க அங்க
ஹீரோயின்னா
ஆமா லஷ்மி மஞ்சுனு ஒரு ஹீரோயின் வந்தாங்க அங்க அவுங்கள எங்களுக் தெரியவே இல்ல எல்லாரு போல அந்த ப்ளேஸ்ல குளிச்சிட்ருந்தாங்க எல்லாருமே பாத்துட்டு சொன்னாங்க எங்களுக் தெரில ப க்கத்துலேதா இருந்தாங்க ஆனா எங்களுக்கு தெரியல மேக்கப் இல்லாதனாலயா என்னான் தெரியல சுத்தமா தெரியல அப்பறோ எல்லா கைய நீட் டி நீட்டி பேசிட்ருந்தாங்க அவுங்க கண்டுக் க்கல அவுங்க எப்பவும் போல அவுங்க அப்டியே வெளாண்டுகுட்டு இது பண்ணிக்கிட்டு அவ்ங்க அப்டே போய்ட்டாங்க அப்பறந்தா தெரிஞ்சிச்சி அவுங்க தா போலன்ட்டு்
ம் நார்ம்ல் பீப்பிள் மாறி உள்ள இருந்துருக்காங்கன் தெரியாம இந்துருக்கு உங்களுக்கு
ஆம்மா ஆம்மா நம்ப செரி அந்த சைட்ல எல்லா நேச்சுரல் ப்யூட்டியா இருப்பாங்கன் சொல்லிட்டு அப்டியே உட்டுட்டோ செரி எல்லாருமே பாக் யாராது ஒருத்தர் மாறி ஒர் த்தர் தான இருப்பாங்க அப்டின்ட்டு அப்டியே நாங்க உட்டுட்டோ அப்பறோ தா ஐயோ இத பாத்தா அப்டியேதா இருக்கு அப்டின்ட்டு அப்பறோ எல்லாரும் பாக்க பாக்கதா ஒரு வேல அவுங்கதா போல நம்பதா வேற யாருன் நென்ச்சிக்கிட்ருக்கோ போல அப்டின் நென கேட்றமா அவங்கட்டயே கேஷ்வலா எல்லார் ரைடும் போயிட்ருந்தாங்க அவுங்க
ஸ்பெஷலா எதாது போய்ருப்பாங்ளா என்னன் தெர்ல நெறய எல்லா ரைடுமே போய்ட் ட்டாங்க அவுங்க அவுங்க என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க நம்மள மாறி ம் நல்லார்ந்துச்சு அந்த ப்ளேஸ் ஃபுல்லா வாட்டர் ப்ளேஸ் லா நல்லாருந்துச்சு எல்லாமே ம் ஒனக்கு ஐ வி-லேந்துப் போரனால எல்லா அலோ பண்ணிட்ப்போவ அலோப்
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா அளோ பன்னாங்க அது எங்க கெஞ்சி கூத்தாடி போட்டு விட்டு விட்டாங்க ம் ஆமா கடசில விட்டுட்டாங்க விடமாட்டேன் தா சொல்லிட்ருந்தாங்க அப்புறம் போயிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட் தா பஸ் ஸ்ல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு ரூம் பே பண்ற முடியும்
ஓகே கோ எஜுகேஷனா எப்டி
இல்ல இல்ல கேர்ல்ஸ் மட்டும் தா
சரி ஓகே ஓக் ஆ ஆ ஆ
அப்ப போயிட்டு நல்லா இருந்தது ஒரே மாரி காஸ்ட்யூம் போடுவோம் அதெல்லா நல்லா இருக்குல்ல ம்ம் அப்புறம் ஃப்ர ஆமா ஆமா ஆ முன்னல்லா ஆர்டரு போடுத்து ஆமாம்மா முன்னாடியே ஆர்டரு போட்டு வாங்கி எடுத்துட்டு போயாச்சு
துருப்பிங்க செல்ஃபி போட்டோ ஒரே சோ இல்ல விட்ருப்பீங்க எல்லா பாட்டு எல்லா போட்டு ஜாலியா இருந்துருக்கு
ஆமா ஜாலியா இருந்தது அது ஒரு மெமரிஸ்தா ஆயி டிப்போ
சேரி செரி ஆமாமா இப்பதா எங்க போனாலு ஒடனே முன்னாடில்லா சோசியல் ஆப் ல இந்த மெசேஜ் ஆப்ல தா போட்டுட்டு இருந்தாங்க இப்போ எல்லாத்துலயு போட்டு வுட்ருவாங்க ஆமா இப்போ பாதி பேரு ஃபேமஸ் ஆவுறது து அதான சோசியல் ஆப் மூலம நா ஃபேமஸ் ஆயி ஹீரோ ஹீரோயின் எல்லா ஆயிடுறாங்க சீரியெல்ல நடிக்க வராங்க டோவ் பண்றாங்க எல்லா பெரிய பெ இப்ப காலேஜ்ல பெரிய பெரிய ஆளுங்க அவங்கள தா கூப்புடுறாங்க லைஃப்ல பெரிய அளவு க்கு சாதிச்சவங்கள்லா எவ்வளவோ இருக்காங்க ஆமா எதோ ஒரு வீடியோ போடுவாங்க அது ஒன் மில்லியன் ஆ வியூஸ் ஆயிச்சுன்னா அவ்ளோதா அவங்கதா செலிபிரிட்டி அவ்ளோதா அவங்கதா அப்றோ காலேஜ் எல்லாத்துக்கு அவங்கதா பெரிய ஆளா வருவாங்க
ம் அமா ம்
ஆனா இந்த சோசியல் ஆப்ருக் கனால நறைய பேரு சீக்கிரமா நறைய பேரு ஏன் பண்றதோ இருக் காங்க இது மாதிரி சோசியல் ஆப்ல போட்டுட்டு நல்லா வியூஸ் எடுத்துட்டு சப்ஸ்கிரைபர் எடுத் துட்டு ம் அதுவு ஒரு பிஸ்னஸ் மாரி ஆயிடுச்சு இப்போ என்ஜாயின்மென்டே ஒரு பிஸ் னஸ்ஸா ஆக்கிட்டாங்க இப்ப எல்லாரு அது மூலோ ஒரு அமௌண்ட்டு அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இப்ப வந்து இப்ப இருக்குற காலகட் த்தங்கள்லா எப்டி எப்டி வாழலா எப் எப்புடி சம்பாதிக்கலா அப்டி போயிடுச்சு ஒரு சந்தோஷத்த கூட அது வந்து ஒரு மணியா கன்வட் பண்றதா பாக்குறாங்க ஆமா செரி சும்மா போட்டோ எடுக்குறத விட போட்டா எடுத்தா நாளைக்கி அதுல போடலா இதுல போடலா இந்த சாங்கு சூஸ் பண்ணி போடலாம் அதுல ஒரு ரீல்ஸ்ல இப்டி பண்ணாங்களே அப்டின்ட்டு
ஆமாம்மா ம் இது எப்டி
பாருங்க நெக்ஸ்ட்ட் டூர் ட்ரிப்பு பண்ணா சொல்லுங்க நாங்களு வரோ ஃபேமிலியோட எல்லா சேர்ந்து போகலா ஓகேம்மா சேரி ஓகே ஃபாய் ஃபாய் பாப்போம் ம் சேரிப்பா ம்